வணக்கம்
ஆ வணக்கம் தோழி
நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே ஒங்க வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க எல்லா எப்டி இருக்காங்க தோழரே
ஏ கேக்குதா தோழி
ஒங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல் நல்லாருக்காங்க தோழி
ம் ம் என்ன சாப்ட்டீங்க காலேல
காலேல இது சாப் பழய சோறு சாப்ட்டே தோழி
அப்டிங்ளா நா வந்து காலேல எந்துருச்
சின்ன வெங்காயொ நறுக்கி தயிர் நெறையா ஊத்தி நல்லா தண்ணி இது மாரி வச்சு நல்லா கெட்டியா கரச்சு வச்சுருந்தாங்க தோழி
ம் சூப்பர் நா வந்து காலேல ஆறு மணிக்கு எழுந்துருச்சே தோழரே அஞ்சரக்கி பிரஷ் பண்ணிட்டு ஆ தலையெல்லா சீவிட்டு இது ஃப்ரெஷ் அப் ஆகுறதுக்கே எனக்கு ஒரு அர மண் நேரோ ஆயிறுச்சு ஆறு மணிக்கு நேரா வாக்கிங் போனே கிட்டத்தட்ட ஒரு டூ கிலோமீட்டர் போவே தோழரே போய்ட்டு வாக்கிங் போய்ட்டு வந்து எக்சசைஸ்ல்லா பண்ணிட்டு அப்பறோ சாமி இதல்லா வந்து படுச்சுட்டு சாமிக்காக ஒரு அர மண் நேரோ ஒதுக்கி வப்பே அதல்லா முடுச்சுட்டு அங்க இருக்குற காக்காய்க்கெல்லா சாதொ வச்சுட்டு செடிக்கெல்லா தண்ணி ஊத்திட்டு இதெல்லா முடுச்சுட்டு அ அதுக்கப்பறோ வந்து எட்டு மணியாய்ருச்சு அதுக்கப்பறோ என்னா பண்ணே கேழ் வரகு கூல் இருக்குல்ல தோழரே
ஆமா தோழி ஆமா
கேழ் வரகு கூல்ல வந்து நெறையா தயிர ஊத்தி நல்லா தண்ணியா அடுச்சு வுட்டு மாம்பழோ நேத்து வாங்ட்டு வந்தே சந்தேல
ம்
அத வச்சு ச ஒரு மூனு டம்ளர் குடுச்சே தோழரே குடுஸ்ட்டு மாத்தரய போட்டே நல்லா குளு குளுன்ருக்கு வயிறு மதியானத்துக்கு வந்து சமைக்கணு இனிமேதா சாம்பாரு வைக்கலாமா இல்ல அ இந்த இது மாரி செய்யலாமான் பாக்குறே தே புலாவ் பச்ச பட்டாணி போட்டு புலாவ் செய்வாங்கள்ள
ம்
அது மாரி செய்யலான் பாக்குறே தோழரே நீங்க என்னா வந்து என்னா இது பண்ணிகிட்ருக்கீங்க வேலைக்கு போய்ட்ருக்கீங்களா படிக்கிறீங்களா
இல்ல தோழி இன்னைக்கி வேல எனக்கு லீவு லீவுதா தோழி அதுனால வீட்ல கெடந்து வேல பாக்கணு தோழி
ம் ம்
ம் இன்னிக்கு மூன் நாள் லீவு அதனால நம்ம வீட்லவுக்காந்து வேல பாக்க வேண்டிதா தோழி
ம் ம்
ம் ம் அதா தோழி அது சுப்ப போய்ட்டு ம்மா காலைல எனக்கு ஏ ஏழு மணிக்குல்லா வேல இதாய்ரு தோழி
ம்
ஏழு மணிக்கு இது பண்ணி மதியானம் மூணு மணிக்குல்லா வேல முடிஞ்சிரு
ம் பரவால்ல தோழரே நல்ல வேல தா பாக்குறீங்க
ம் அதா அதா‌ தோழி அதுக்கப்றோ ஃபுல்லா இதுதா தோழி எல்லா முடிஞ்சிடு அதுக்கப்புறோ என் நண்பர்களோட அப்டியா தோழி ம்
ஏதாவது ழகு குறிப்புகள்னா சொல்லுங்க நா சொல்ற
செரி தொலி கண்டிப்பா கண்டிப்பா அப்ப சினிமால உள்ளவங்க எல்லாத்துக்கு நீங்க தா போய் மேக்கப் பண்ணி உடுவீங்க
ஆமாமாமாமா அந்த அளவுக்கு ஃபேமஸ் ம் இப்போ கண்ணு கீழ கருவலயொ இருக்கு பாத்தீங்ளா
ஆமா தோழி
அது வந்து எதனால வருதுன் தெரிமா உங்களுக்கு
அது தூக்கோ கவலை இது இது
ஸ்ட்ரெஸ்னால தா ஆமாம்மா தூக்கோ இல்லனா வே கண்டுப்பா கண்டிப்பா வரு அதுக்கு நம்ம என்னா பன்னு நெறைய பழங்கள் எடுத்துக்குணு நெறைய தண்ணி குடிக்கணு அப்றோ கண்ணுக் உ என்ன குளிர்ச்சியோ அந்தமான அந்த மாதிரி உணவுகள் சேக்கணு கேரட்டு் மீன் சாப்பிடணு முட்ட சாப்பிட்ணு முருங்கை கீரை சாப்பிடணு அப் அப்றோ வந்து விட்டமின் ஏ உள்ளது என்னவோ அவ்ளோவு பழங்கள் சாப்பிடணு இதெல்லா சாப்ட்டா கண்ணுக்கு வந்து ஆரோக்கியமானது
ம்
அதே இதயத்திற்கு பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூ இருக்குல அதுல டீ போட்டு குடிச்சா நல்லது நடக்குறது ரொம் ரொம்ப நல்லது இதயத்துக்கு ம் அப்றம் முடி நல்லா க அழகா சில்கியா வரணு அழகா இருக்குணுன்னா நீங்க டெய்லியு வந்து ம் அந்த இது இருக்குல்ல நெல்லிக்கா அந்த வந்து அ அந்த ஜூஸ் வந்து குடிக்கணு கருவப்பில நெல்லிக்கா இஞ்சி மோர் இதெல்லா அடிச்சி ஒரு டம்ளர் டெய்லி காலைல குடிச்சீங்கன்னா இந்த செம்பட்ட முடி இளந ரை இதெல்லாமே போய்ரு
அதா அதா தோழி ம் அதே மாரி பாத்தீங்கன்னா இது இருக்குல்ல வெந்தயம் இருக்குல்ல ம் வெந்தயோ நீ நல்லா நைட்டு் ஊற வச்சு அத கால்ல இது பண்ணி கருவேப்பில சின்ன வெங்காயோ எல்லா போட்டு அரச்சி தேச்சிங்கனா வைக்க உங்ளுக்கு கூந்தல் அப்டி நல்லா வளருந்தோழி
ம்
ம் ம் எங்க அம்மாக்கு பாத்தீங்கன்னா இங்க கூந்தல் அவ்ளோ பெரிய கூந்தல் சீவுரதுக்கே ரெண்டு பேர் அளவுக்கு சீவர அளவுக்கு இருக்கு தோழி அப்பளோப் பெரிய கூந்தல் வாரத்துல மூணு நாள் எங்க அம்மா வாரத்துல மூண் நாள் எங்க அம்மா இந்த மாரி போய்தா பண்ணுவாங்க
ம் ம்
பாத்தீங்கன்னா எல்லாமே அப்டி இருக்கு கொண்டை எல்லா போடுவாங்க அவ்ளோ பெருசா இருக்கு தோழி
ம் ம்
ஒரு கவர்க்குள்ள மறைச்சு வச்சிர்லா போல அப்டி இருக்கு முடி
ஓ அவ்ளோ அளவுக்கு மெயின்டென் பண்றாங்க உங்க அம்மா
தோழி ஆமா
ம் ம் முடி கொட்டாம இருக்கிறதுக்கு அதானா
ம் ஆமா தோழி முடி கொட்டாம இருக்குற்க்கு நீங்க அதேயே போட்டிங்னாலே முடி கொட்றாது முடி உங் நல்லா வளருந் தோழி அதெல்லா எதுமே எது எதுமே வராது தோழி குளிச்சுட்டு நம்ம அன்னைக்கி இது போடாம இருக்கணு ஏ கெமிக்கல் ஷாம்பு எதுவுமே இது பண்ணாம நம்ம பாட்டுக்கு இதா போடீங்கனா நல்லது வரு
குளி அதாவுது இந்த பாத் பவுடரு சொல்லுவாங்க தெரியுமா
ஆமா தோழி
அது என்னென்ன பண்ணுவேங்கனு தெரியுமா உங்ளுக்
இல்ல தோழி அத பத்தி தெரியாது நம்ளுக்கு
இந்த செம்பருத் இது இருக்குல செம்பருத்திங்கிற ரோஜா இதழ்கள் இருக்குல்ல
ஆமா தொழி
அதெல்லா நிழலே காய வைக்கணு கூழாங்கிழங்குன்னு பூழாங்கிழங்குன்னு ஒண்ணு விக்குது அது விரளி மஞ்சள் இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சளு கடல மாவு பயிர்த்த மாவு இத எல்லாமே நல்லா வெ காய வச்சு அரச்சு பவுடர் ஆக்கி டெய்லி அத தேய்ச்சு குளிச்சாவே கமகமன்னு வாசமா இருக்கு நம்ம ஒடம்பு இந்த வேர்வ நாற்றம்ல்லா இருக்காது
நல்லதா
ம் வெட்டி வேர்ல்லா அதுல சேக்றோமா வேர்வ வாடை எல்லாம் வராது நல்லா இருக் ம் பாத்ரூமு சுத்தமா அப்டியே வாசமா இருக்கு அதெல்லா போட்டு அரச்சு குளிச்சோம்னா குளியல் பொடின்ட்டு அதயே வந்து தலைக்கு வந்து நம்ம வந்து பொடி எப்டின்னா இந்த டான் ரஃப் இதெல்லா வரலன்னா வரக்க கூடாது அப்டின்னு நெனச்சோம்னா இந்த இதுருக்கு பாத்தீங்ளா ஆவாரம்பூ அது கரிசலாங்கண்ணி ஆ செம்பருத்தி செம்பத்தி எல ம் கருவப்பில வெந்தயோ கத்தாழ சின்ன வெங்காயம் தயிர் இது எல்லாமே அப்டியே கா இதுல அரச்சு அப்டி காய வச்சு ம் அத பொடி நயன் நல்லா ஜடையில சல்லடையில சழிச்சு வேணுங்கிறப்ப எடுத்து எடுத்து பவ்ட்ரா எடுத்து தண்ணில கொழப்பி அத நமக்கு குளிக்கலா
புரியுது புரியுது
ம் அதுவு நல்லது தலைக்கி இ அ ஆ முன்னாடி சொன்னது நம்ம பு இது பாத் பவுடர் அது இது வந்து தலைக்கி தேக்கிற இது எண்ணெ வந்து அதே மாரி அதுலயே காய்ச்சி வடிக்கட்டி எண்ணெ தேச்சு குளிப் கு குளிவு எண்ணெ தேய்ச்சுக்குவாங்க நா வந்து அதெல்லா போட்றதுல்ல ஆ எனக்கு அது வந்து சேர்ல முடி கொட்டுது இது நேச்சுரலா அழச்சு அரச்சு குளிச்சோம்னா நல்லா இருக்குது
அதா அதா கொட்டு
ம் காலைல பத் பாத்தீங்கனா நம்ம எப்போதுமே இந்த இது இருக்குல்ல இந்த மாரி கூழு கேழ்வரகு கூழு கம்மங் கூழு இதெல்லா நானு எடுத்துக்குவ அன்றாடோ நேத்து வந்து சக்கரவள்ளி கிழங்கு சாப்பட்டே பயிரு
அவ்ளோ நல்லது தோழி அ பெரிய கிழங்கு உங்களுக்கு அவ்ளோ நல்லது உடம்புக்கு ம் எலும்பு சத்து ம் எலும்பு சத்து எல்லாமே ரொம்ப இதா இருக்கு தோழி
ம் இன்னைக்கு கூழு எடுத்துக்கிட்ட ஆ நாளைக்கு வந்து இந்த சோளம் இருக்கும்ல
ஆமா தோழி
சோழக் கருதுலயே ஒன்னு இனிப்பு இருக்குல இப்ப வந்துருக்குல்ல அத வந்து ஆ அது வேக வச்சு அத சாப் ட்டுகறது கொஞ்ச டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கறனால அந்த மாரி ஃப்ரூட்ஸு நட்ஸு பேர்ச்சம் பழன இதெல்லா ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறது காலைல
புரிது புரிது
மதியானத்துக்கு ஒரு முட்ட கீர கொஞ்சமா சாம்பாரு சாதம் மாரி வச்சு ஒரு காய் வச்சு சாப் ட்டுக்கிறது
அதா அதா தோழி ம் ரொம்ப நல்லது ஆரோக்கியமானதா எடு த்துக்கிறீங்க போலையே ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறீங்க போலையே
ம்
ம்
பேண்விஜ் மாரி நைட்ல வந்து சாப்ட்டுக்கிறது அத இல்லன்னா புட்டு இடியாப்பம் இந்த மாரி லைட் ஃபுட்டா எடுத்துக்கிறது ஆயில் இல்லாம வேக வச்சதா இருக்கு பாத்தீங்ளா
ஆமா தோழி வேக வச்சு ரொம்ப நல்லது அ உடம்பு
ம் மரவள்ளிக்கிழங்கு அ அந்த மாரி ம் இடியாப்பம் புட்டு இந்த மாரி இதெல்லா வந்து அதலா சாப் ட்டுக்கறது எடுத்து எண்ணெ சேர்த்துக்கறது இல்ல பெரும்பாலு
எண்ணெ சேர்த்துக்காம இத நீங்க என்ன பண்னு அ நெலக்கல்லை கொண்டக்கல்லா ஊற வச்சு சாப்டீங்கனா வைங்க இன்னு உடம்புக்கு அவ்ளோ நல்லது நம்ளுக்கு நம்ளுக்கு அதுதா இது போறாங்க எல்லா அங்க போய் ஜிம்முக்கு போய் இதெல்லா போய் வேஸ்டா இது பண்றதுக்கு நம்ம வீட்ல ந்தே உடம்ப நல்லா வச்சிக்லா தோழி ம் அதுல எல்லா சத்து இருக்கு நீ ஆயிர ரூவா செலவு பன்னி வெளில உடற்பயிற்சி பண்றதுக்கு ஆயிர ரூவா செலவு பண்ணி இத நீங்க வாங்கி வீட் ல வச்சிரு நாலே அவ்ளோ நல்லது உடம்புக்கு
ஆமா ஆமா ஆமா
முட்டைய இதே மாதிரி வாரத்துல மூணு நாள் எடுத்துக்கிட்டீங்கனா அதுவும் ந நல்லது
ஆமா
உம்
அப்டித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தோழரே இனிமேலும் அது மாதிரிதான் செய்யணும் சிக்கன் வந்து அப்பப்பைக்கு எடுத்துக்கணும் சும்மா ஒரு ரெண்டு பீஸாவது எடுத்துக்கணும் என்ன செய்றது எனக்கு பிடிக்காது பரவாயில்ல ரெண்டு பீஸாவது எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு எடுத்துக்கிறேன் இப்பல்லாம்
புரியுது புரியுது புரியுது
ஈரல் சாப்புடணும் ம் இதெல்லாம் கொஞ்ச கொஞ்சம் எடுத்துக்கிறேன் தோழரே இப்ப கொஞ்சம்
தோழி இந்த ஆட்டுஈரல் நல்லா இருக்கும் கோழி ஈரலு மாட்டு ஈரலு எல்லாமே நல்லா இருக்கும் ம்
ஆட்டுக்குடல் ஈரல்லாம் இப்பப்பைக்கி நான் வந்து அத எடுத்துக்கிறேன்
உம்
வயசாகுது இல்லையா நம்ம வந்து நம்மள நம்ம தான் பாதுக்கணும் வேற என்ன செய்றது அப்படிங்கறதுக்காக இப்ப இதெல்லாம் நான் கொஞ்சம் எடுத்து
உம் இருக்குறப்ப உடல்நிலை பிரச்சனைக்கு இது நம்ம அப்பப்ப உணவுகளை தனியங்கள் எடுத்துக்கிட்டாலே அவ்வளவு நல்லது
ஆமா ஒரு நாளைக்கு கேரட் ஜூஸ் சாப்பிடுவேன் ஒரு நாளைக்கு பீட்ரூட்டு ஒரு நாளைக்கு நெல்லிக்கா
அதா அதா அதா
ஒரு நாளைக்கு லெசி மாரி குடிக்கிறது தர்பூசணி கிடைச்சா அத ஜூஸு எல்லாமே இந்த மாதிரி நீர் காய்களா சேர்கிறது அதிகமாக
ம் புரியுது புரியுது தோழி
உம் உம் நீங்க அந்த மாதிரி எடுத்துக்குவீங்களா
ஆ அந்த மாதிரி எடுத்துகிற தோழி பீக்கங்காய் சுரக்காய்
உம்
இந்த மாதிரிலாம் நாங்க போட்டு சாப்டுவோம் கூட்டு மாதிரி வச்சி சாம்பார்ல போட்டு சாப்புடுறோம் தோழி
உம்
அதுக்கப்புறம் பாத்தா தர்பூசணி
உம்
வர நீர் சத்து உள்ளதான் எடுத்துக்குவோ நமக்கு அதான் அவ்வளவு நல்லது இல்ல கெட்ட கெட்ட நீர்ல்லாம் எடுத்துட்டு போய் வெளியில உட்டுரும் நம்மளுக்கு புதுசா நீர் வந்து உருவாகும் தோழி
உம்
தண்ணிய அதே மாதிரி ஒரு நாளைக்கு தோழி நீங்க அஞ்சு லிட்டரா குடிச்சாகணும் குடிச்சிங்கன்னா த் உடம்புக்கு அவ்ளோ ஆரோக்கியம்
நா காலையில நடக்க போறதுக்கு முன்னாடி த தண்ணி குடிப்ப அப்ப போயிட்டு வந்துட்டு ப்ரஷ் எல்லா பண்ணிட்டு ஆ ஒரு நாளைக்கு குடிச்சிருவேன் தோழரே ஒரே டைம்ல எப்டி தோழரே என்னையால குடிக்க முடியும் ஒரு நாளைக்கு எப்டியா ஆறு லிட்டர் கணக்கு பண்ணியாவது குடிச்சிருவ தோழரே
ம் சேரி சேரி தோழி
தண்ணி வந்து நெறைய எடுத்துக்குவ தான் அதே மாதிரி இந்த ஜூஸ் வகையிலயே நெறைய அது பண்ணி ஆ நீர் காய்களா சேர்த்துக்கிட்டு அதையும் எடுத்துக்கிறது
அதா அதா தோழி இதே மாரி சாத்துக்குடி ஜூஸ் எடு அதல என்னா பண்ணணுனா இதுல போடக்கூடாது நம்ப மிஷின்ல கடைல வாங்கி கொடு த்துடா தண்ணிய கலந்தது அந்த ஜாரு சாத்துகுடி புஷியரது ஒரு இது மாதிரி அத நீ புழிஞ்சு புழிஞ்சு தண்ணியே கல நிக்காம குடிச்சீங்கன்னா அவ்வளோ நல்லது தோழி
ஆமா அதுல வந்து வைட்டமின் சி கெடைக்குது